ஹலோ வணக்கம்
கேக்குதுங்ளா
தோழி எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லாருக்கோ
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க தோழி
ஓகே நல்லது தோழி இன்னக்கி நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலா
இந்த வருஷோ நம்ம புத்தாண்டு செலிப்ரேட் அத பத்தி பாக்கலாமா
அப்டியா தோழி ஓகே
இந்த வருஷோ புத்தாண்டு எப்டி செலிப்ரேட் பண்ணீங்க
நாங்க ம் ஊர்ல இருந்த வரைக்கு தெருவுல வந்து இந்த புத்தாண்டு செலிப்ரேட் பண்றதுல்லா நல்லா இருக்கு ஏன்னா எல்லாருமே சேந்து ஃபன்ட்லா ரைஸ் பண்ணுவோ இதுக்காகவே இந்த இளைஞர்கள் பசங்க எல்லாரு சேந்து ஃபன்ட்லா ரைஸ் பண்ண ஆரம்பச்சிருவாங்க புத்தாண்டு அதெல்லா பண்ணிட்டு அதுக்கப்றோ அது மூலியமா அதாவது கேம்ஸ் எல்லா வைப்பாங்க நைட் கரெக்டா பத்து மணிக்கு எல்லாத்தையு அரேஞ்ச் பண்ணிருவாங்க தனித்தனியா கேள்ஸ்சுக்கு இந்த கேமு கொழந்தைங்களுக்கு இது பசங்களுக்கு இது அதுக்கப்றோ ஜோடியா பெரியவங்களு க்கு ஜோடியா அந்த கேம்ஸ்சு அதெல்லா வெச்சு எல்லா செலிப்ரேட் பண்ணதுக்கப்றோ கரெக்டா பன்னெண்டு மணிக்கு பாத்தா கேக்க வெட்டிட்டு சோ எல்லார்க்கு ப்ரைஸ் எல்லா குடுத்துட்டு சோ அதெல்லா ஒரு மாரி ஜாலியா இருக்கு அதெல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி நா இருந்த அம்மா வீட்டு சைட்டுல சொல்றே அதுக்கப்றோ இங்க வந்ததுக்கு அப்றோ பாத்தீங்க இங்க எதுவு புத்தாண்டு செலிப்ரேட் பெருசா பண்ண மாட்றாங்க அந்த தெருவுல எல்லா ஆனா வீட்லயே வந்து நாங்க என்ன பண்ணோன்னா வீட்லயே நைட்டு கேக்கு வெட்டி நாங்க கொண்டாட்னோ நீங்க என்ன பண்ணீங்க
தோழி நாங்களு நீங்க சொல்ற மாரிதா ஆக்சுலி பிஃபோர் மேரேஜ் வந்து லைஃப் ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் ஒரு என்ஜாய் ஃபுல் அதெல்லா மறக் க்க முடியாத ஒன்று அப்போ வந்து என்ன பண்ணுவன்னா நா வந்து பன்னெண்டு மணி வரையெல்லா முழிச்சிட்டே இருக்க மாட்டே நா தூங்க மாட்ட சாரி முழிச்சுட்டு இருக்க மாட்ட தூங்க மாட்டே தோழி ஆ ஏன்னா பக்கத்து வீட்ல கிறிஸ்டினு ஏன்னா நியூயர் வரும்போ நியூயர் வந்து எப்டி வர வேக்கணு அப்டின்ட்டு அதுக்குள்ளா வெல் ஃபிரிப்பேறா இருப்போ அம்மா வந்து நைட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதாவது பண்ணி வைப்பாங்க எதாவது ஸ்நாக்ஸ்சு அப்பா கேக் எல்லா வாங்ன்னு வந்து வெச்சிருப்பாங்கன்னா ஆனா நாங்க சின்ன கொழந்தையா இருக்கப்ப எங்க கண்ல காம்க்க மாட்டாங்க ஏன்னா நீங்க சாப்ட்ருவீங்க அப்டின்னு அந்த நியூ இயர் பொறந்த ஒட்னே எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க எந்திச்சு எங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து எல்லா வாங்கி வெச்சு தூங்கினாரு ஆனா எப்டி எந்திக்காங்கன்னு தெரியாது பன்னென்டு மணிக்கு எந்திரிச்சிருவாங்க எந்திச்சு எல்லாரு கைலயு பைசா குடுப்பாங்க இருந்தாங்க ஹாப்பி நியூயர் ஹாப்பி நியூயர்ன்னு சொல்ட்டு எல்லாருக்கு பைசா குடுப்பாங்க குடுத்துட்டு அந்த கேக் எல்லா சாப்ட்டுட்டு அப்றோ வே அப்பாக்கு டீ அந்த காபி அந்த மாரி பழக்க இருக்கு இருந்தாலு அவங்க மிட் நைட்ல அந்த காஃபி டீ எல்லா குடிச்சு எல்லா சாப்ட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி ஆவு தோழி தூங்கறதுக்கு அதெல்லா ஒரு மறக்க முடி முடியாதது அதுக்கப்றோ காலைல விடிய காலை வந்து நேரம் கழிச்சுதா எந்திரிப்போ அந்த மாரி காலங்கள்ல்லா உண்மைக்கே சொல்ல போனா மறக்க முடியாது ஆனா புத்தாண்டு என்பது வந்து நமக்கு ஒரு புதிய புதுசா ஒரு தொடங்குறது எதாவது இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்ல வருஷமா இருக்கணு ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து ஆரம்பிக்கிற வருஷந்தா புத்தாண்டு ஏனா ஒரு சிற இது வந்து ஒரு சிறப்பான நாள்ன்னு சொல்லுவே தோழி ஏன்னா உலக இந் இது வந்து நம்ம மட்டு கொண்டாடப்போறதில்ல அந்த பு புத்தாட்ட வந்து உலகம் முழுவதுமே கொண்டாடுவாங்க புத் ஒரு சில நா என்னோட இப்போ பாத்தீங்கன்னா ஏ கொழந்தங்களுக்கு வந்து நியூயர் அப்போ புத் புதுசான ஆடைகள்தா அணுஞ்சு அவ்ங்க வந்து இது பண்ணுவே எம்மா இன்னக்கி நூயரு நீங்க புதுசா புது ட்ரெஸ்தா அணியனு சொல்லிட்டு அவுங்கள அணிவிச்சு மகிழ்ச்சி பாக்குற மகிழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னக்கி உங்களுக்கு என்ன வேணு ஏனா கிட்ஸோடதா ஏனா நம்மளுக்கு வந்து நம்ம அப் ப்பா வாங்கி குடுத்தாங்க நம்ம என்ஜாய்மென்ட் பண்ணோ ஆனா இப்ப உள்ள கொழந்தெங்களுக்கு வந்து அவ்ங்க எதிர்பாக்கறாங்க எனக்கு இதுதா வேணு அதுதா வேணு அந்த மாரி எதிர்பாத்து அவ்ங்களுக்கு எல்லா வாங்கி குடுத்து அன்னைக்கூ பீஸா க கடைக்கு போய் சாப்ட்டு வந்துருவோ தோழி
கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற மாரி நம்ம அப்போல்லா வந்து நம்ம இருந்த ஆ அப்போ எ நம்மளோட குழந்தை பருவத்துலல்லா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிதா பொங்கலுக்கு தீபாவளிக்கு தா ட்ரெஸ் எடுப்பாங்க பர்த்துடேக்கு எடுப்பாங்க அவ்ளோதா. பட் இப்ப கொழந்தைங்க வந்து என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலு ஒடனே ஒடனே புது ட்ரெஸ் கேக்குறது அவ்ங்களுக்கு ஆ வழக்கமா இருக்கு சோ நமக்கு அவ்ங்களுக்கு வாங்கி குடுத்தோனா நமக்கு அதுல ஒரு சந்தோஷோ கெடக்கிது. இப்ப நம்ம பேசுறது என்னமோ ஆங்கில புத்தாண்டு பத்தி ஆனா தமிழ் புத்தாண்டுமே நமக்கு ரொம்ப சிறப் பு வாய்ந்தது அப்டின்னு நெனக்கிற இப்ப ஆங்கில புத்தாண்டெலா எடுத்துக் டோனா காலங்காத்தாலயே நைட்டே எதாவ்து கேக் வெட்றோமா அதெல்லா முடுச்சுட்டு அந்த நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கே வந்து கோலோல்லா போட்டு வெச்சு அ ஹாப்பி நியூ இயர் அப்டில்லா எழுதி அது ஒரு அ ஜாலியா கொண்டாடுவோ அன்னெக்கி வந்து வீட்டெல்லா சுத்தம் பண்ணி அதெல்லா கூட நெறையா பேர் பண்ணுவாங்க புது ட்ரெஸ் போட்டு வீடெல்லா சுத்தம் பண்ணி ஏனா நல்லபடியா அந்த நாள் ஆரம்பி க்கெணு அந்த வருஷொ நல்லபடியா ஆரம்பிக்கெணு அப்டின்னு சொல்லிட்டு அன்னெக்கி வந்து எதாவது நெகட்டிவ்வா எதாவது ஒரு சில விஷயத்துக்கு போ வேண்டியதா இருந்தாலுமே அத அவாய்ட் பண்ணிருவாங்க நெறையா பேர் வர்ஷ் வருஷொ ஸ்டார்ட்லயே போ வேண் ணா அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரிலா இருக்கு அன்னெக்கி வந்து நல்ல நாளா ஆரம்பிக்கணுன்ட்டு கோயிலுக்குல்லா போயி கோயிலுக்கா போயி பூஜ பண்ணி சாமி கும்ட்டுட்டு எல்லாரு நல்லா இருக்கணு அப்டின்னு சொல்லி ப்ரார்த்தன எல்லா பண்ணிட்டு வரு வருவாங்க அதெல்லா ஒரு நல்ல விஷயோ சோ உலகம் முழுவதும் கொண்டாட்றாங்க நம்ம மட்டு இல்ல இங்கிலீஷ் நியூ இயர் அப்டின்னு எடுத்துக்கிட்டோனா ஆ உலகம் முழுவதும் கொண்டாட்றாங்க அப்ப அந்த ஹே ஃப்ரெண்ட்ஸ்ஸு இந்த மாரி உறவினர்கள் எல்லாரையுமே மீட் பண்ணி ஸ்வீட் குடுத்து ஆ சோ இந்த வருஷொ நல்லபடியா தொடங்கணு அ ப்டின் சொல்லி அதெல்லா ரொம்ப நல்ல விஷயொ இன்னொன்னு வந்து நம்ம இன்னொன்னு என்னது ஒரு ஆ புதுசா ஒரு இது எடுப்போ இல்லயா இந்த வருஷோ வந்து நம்ம இந்த பழக்கத்த விட்றணு இந்த பழக்கத்த ஆரம்பிக்கணு இந்த ஒரு நல்ல பழக்கத்த ஆரம்பிக்கணு அப்டின்னு சொல் சொல்லி நம்ம ஆரம்பிப்போ இல்லயா அதெல்லா ஒரு நல்ல விஷயொ அது ஆனா நறையா பேர் என்ன பண்ணுவோ சோ இதெல்லா ஃபாலோ பண்ணணு இந்த வருஷத்துல இருந்து நொ நாங்க சொல்லி வைப்போ பட் வந்து அது நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோ அதுக்கப்பறோ அத அப்டியே விட்டுருவோ சோ அத தொடர்ந்து செய்யணு அப் ப்டின் நெனக்கிறே நெறயா பேர் வந்து இந்த நியூ இயர்க்கு வந்து இதுக்கு சுற்றுலா போய்ருவாங்க அது ரொம்ப ஜாலியாருக்கு நாங்களுமே வந்து இந்த மாரி சுற்றுலால்லா போயிருக்கோ நியூ இயர்ல நீங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா இந்த வருஷோ வந்து நம்ம வந்து இத பண்ணணு இதெல்லா முடிக்கணு அப்படினு சொல்றீங்க ஏனா நா வந்து எ நீங்க சொல்றது என்ன சொல்லன்னு எனக்கு இப்போ எனக்கு நினைவு வந்துட்டு தோழி எனக்கு நா அந்த மாரிலா நியூயரப்ப இதெல்லா பண்ணனு அதெல்லா பண்ணணு எதுமே நா நென ச்சது கெடயாது பட் நீங்க நெனச்சிங்லா இல்ல மத்தவங்களுக்கு தோணு இந்த மாரி பழக்கத்த விட்டுற்ணு இந்த பழக்கத்த ஃபாலோ பண்ணணு இது வரைக்கு எனக்கும் ஒரு எனக்கு மேரேஜ் ஆயி கல்யாணோ முடிஞ்சு எனக்கு கொழந்தைல்லாய்ட்டாங்க இந்த மாரி எண்ணோ ஒரு நாள் கூட எனக்கு வந்ததெலவிங்க ஒங்கிட்ட கேக்கப்போ நாவந்து ரொம்ப என்ன சொல்ல அது வந்து சிரிப்பா தோணுது எனக்கு இப்டிலா இருக்குமா அப்டின் சொல்லிட்டு நீங்க சொல்ற மாரி நம்ம ஆங்கில புத்தாத் புத்தாண்ட விட நா இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கப்றோ என்ன பண்றே அப்புனா தமிழ் புத்தாண்ட வந்து நா ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவே ஏன்னா அது மொத நாளே என்ன பண்ணுவே அதுக்கு தேவயானது வந்து வெத்தல பாக்கு ஆ வெத்தல பாக்கு பழங்கள் ஐந்து வகை பழங்கள் அதுக்கு பெறவு பூ வாங்கி வச்சுக்கிடுவே குங்குமோ ‌சந்தனோ அப்புறவு பைசா இருக்குல்ல அதெல்லா எடுத்து நைட்டே நா என்ன பண்ணுவே ஒரு தாம்பளத்துல நல்லா வெளக்கிட்டு அந்த தாம்பளத்துல வச்சுட்டு என்னுனாச்சு சேரி நம்மல்லா அப்போல்லா ஒரே ரூமா இருந்துச்சு எல்லாமே ஹால்ல தூங்குவோ இப்பல்லா அப்டி இல்ல அதனால என்ன ஆகுது அப்டின்னா என்னோட பெட்ரூம்ல வச்சு நா தூங்கிருவே எந்திச்சி அதுலதா நா வந்து முழி முழிச்சு பாப்பே ஏனா அந்த வர்ஷோ நல்லாருக்கட்டு க்டு சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டு வந்து அந்த மாரிதா நா வரவேக்கிறே தோழி அதுக்கப்றோ வீட்ல வந்து அம்மன் ஃபோட்டோஸ்ல்லா நறைய வச்சிருப்பே சாமி ஃபோட்டோவு இருக்கு அம்மனு இருக்கு அதுக்கல்லா அலங்காரோலா பண்ணி சாமிக்கு என்னென்ன பூ அன்னக்கி புடிக்கு அன்னிக்கி வந்து சாமிக்கு என்னென்ன பூ புடிக்குமோ அத மட்டு தா வப்பே அதெல்லா வச்சி சக்கர பொங்கல்லா வச்சி நா ரொம்ப தமிழ் புத்தாண்ட வந்து ரொம்ப இதா தா நா இது பண்ணுவே கொழந்தைல போய் ஏனா எனக்கு தோணு எனக்கு வந்து கொஞ்சோ ஆன்மீகத்துல வந்து அதிக ஆர்வோருக்கு ஏனா அந்த மாரி இருக்கப்ப வந் து இந்த மாரிதா பண்ணி அப்றோ சாய்ங்காலோ உப்பு பாக்கெட்லா வாங்கி வப்பே தோழி உப்பு உப்பு பாக்கெட்டு மஞ்சள் பொடி எல்லாமே வாங்கி வச்சு பூஜ பண்ணிட்டு சக்கர பொங்கலு வச்சு அதுக்கப்றோ என்னோட கொழந்தைகள்ல்லா எந்திருச்சிருவாங்க. அவுங்களுக்கெல்லா குளிச்சாத்தி ப்போ அப்பவு புது ட்ரெஸ் தா எதாவ்து ஒரு எதாவது ஒரு டீஷர்ட் ஆனாலு சேரிஅந்த மாரி வாங்கி வச்சிருப்பே புது ட்ரெஸ் போட்டு அவுங்களுக்கு அந்தன்னக்கி அவுங்களுக்கு என்ன புடிக்கு அன்னக்கி நல்ல டிஷஸ்ஸா சமையல் பண்ணுவே சமையல் பண்ணிட்டு அப்றோ சக்கர பொங்கல்லா வச்சு சாமில்லா கும்ட்டுட்டு பக்கத்து வீட்லல்லா எல்லாத்துக்கு குடுத்து நியர்பை எத்தன ஒரு நாலு அ ஞ்சு வீடு இருக்காங்க அவுங்களுக்கெல்லா குடுப்பே இன்னக்கி எங்களுக்குள்ள ஃபெஸ்டிவல்ஸ் தமிழ் புத்தாண்டு நா நம்ம சவுத் இந்தியன் வந்து தமிழ் புத்தாண்டு தா நம்மளோட புத்தாண்டு சொன்னா தமிழ் புத்தாண்டுதா ஆங்கில புத்தாண்டு வந்து ஒலகோ முழுவது கொண்டாடுறாங்க ஆனா நம்மளுக்குள்ள கல்ச்சரின்ஸ் சொன்னாங்ன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தா ஒரு இம்பார்ட்டானா நா கருதுவே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாரிதா மேரேஜுக்கப்றோ தா நம்ம வந்து தமிழ் புத்தாண்டுக்கு ரொம்ப இது குடுக்க ஆரம்ச்சோ அதுக்கு முன்னாடி வரைக்கு நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டு ரொம்ப கொண்டாடிட்ருந்தோ இதனால தா பசங்களோட ஜாலியா இருக்குன் வெடி வெடிச்சு கோலோல்லா போட்டு அப்டின் ரொம்ப ஜாலியாருக்கு ஆ நம்ம ஆஃப்டர் மேரேஜ் வந்து வீட்ல பூஜ பண்ணி அப்டி கொண்டாடுறது வந்து தமிழ் புத்தாண்டுதா சோ புத்தாண்டுனாலயே வந்து வெறு கொண்டாட்டம் மட்டு கடையாது தான அது வந்து ஒரு நம்ம வாழ்க்கைய பத்தி சிந் சிந் சிந்திக்கணு அந்த டைம்ல தா ஆ ஏன்னா ஒரு ரெஃரஷ்மென்ட் நமக்கு டம் ப்ரெஷ்ஷா இந்த விஷயத்த வந்து இந்த வருஷத்துல இருந்து இந்த டேட்ல இருந்து ஆரம்பிப்போ ஜனவரி ஒன்லே இருந்து அப்டின்னு ஆரம்பிச்சு போன வருஷம் என்னென்ன தப்பு பண்ணோ சோ அந்த தப்பெல்லா திருத்துவோ நம்ம புதுசா இந்த கோல் வச்சுப்போ இந்த கோல் வச்சு ட்டு ஆ இந்த கோல நோக்கி நம்ம வந்து போவோ அது ஒரு அதுக்கு வந்து இந்த ஒரு நியூ இயர் ஒரு வாய்ப்பா இருக்கட்டு அப்டின்னு சொல்ட்டு அ நாங்கதா நீங்க தெரியலங்கிறீங்க அது நாங்க ரிவல்யுவேஷன் அப்டின்னு சொல்லி அது பண்ணுவோ சின்ன பிள்ளைல இருக்கிறப்ப ஓகே நம்ம இப்ப இருந்து வந்து அதாது எக்சைஸ் பண்ணணு அப்படீன்னு இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்ப பண்ணுவோ விட்ருவோ சோ அப்ப வந்து ரிவல்யூவேஷன் ஒண்ணு எடுப்போ கரெக்டா இன்னையிலந்து நம்ம எக்ஸசைஸ் பண்றோ அப்டின்னு சொல்லி கொஞ்ச நாள் பண்ணுவோ அதுக்கப்புற அது அவ்ளோ தா விட்ருவோ அப்டியே வருஷ வருஷம் ஆகு அதுக்கப்புற தா ஒரு கட்டத்துல தெரிஞ்சது ஓகே நம்ம இந்த மாறில்லா முடிவு எடுத்தா சரிப்பட்டு வராது நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோ அப்டின்ட்டு அப்டியே விட்டாச்சு அதுக்கப்புற எதுவு பண்றது இல்ல சோ அந்த டைம்ல தா நம்ம வந்து அ கல்வி தொழில் முன்னேற்றம் சமூக நலன் சோ இதெல்லா வந்து நாங்கெல்லா வரணு அப்டின்னு சொல் தோழி நம்ம அன்னைக்கு உறுது மொ உறுதி மொழி எடுக்கணு அது ரொம்ப கரெக்டன்னு நனைக்கிற நானு இன்னு அப்பதா நமக்கு ஒரு நம்பிக்கையு தன்னம்பிக்கையு வரு சோ ஒற்றுமை அன்பு மகிழ்ச்சி இதெல்லா அன்னைக்கு நல்லா பரப்பணு சோ அன்னைக்கு நம்ம என்ன குடுக்குறமோ ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வருஷத்தோட முதல் நாள் அன்னைக்கி நம்ம என்ன குடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் வரு அப்டிங்கிற நம்பிக்கையோட நம்ம வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு ஒற்றுமைய வளர்க்குறதா இருக்கட்டு அப்றோ மகிழ்ச்சிய குடுக்கறதா இருக்கட்டு எல்லாமே எல்லாருக்குமே குடுக்கணு அன்னைக்கி அன்னைக்கி மட்டு இல்ல எல்லா நாளுமே
கால நேரம் முடிந்து விட்டது நாளைக்கு இத பத்தி நம்ம நறைய டீட்டெய்லா பேசலா
கண்டிப்பா தோழி நன்றி தோழி